ம்
ஹலோ
கேகுதா
கேக்குது நல்லாவே கேக்குது சொல்லுங்க
உ சொல்லுங்க என்ன டாபிக் பேசலா
ஹலோ ஒரே நிம்ஷ லைன்ல இருங்க ஹலோ கேக்குதா
ஆ
சொலுங்க டாப்பிக் சொல்ங்க பேசாவதே டாப்பிக் கோப்பண்தா
அதாங்க கோவோ என்னோட நம்பர்
சொலுங்க சொல்லுங்க
உ அதா என்ன சொன்னீ அப்டின்னா என்ன சொல்றது கோபோ ஏ வரு நம்ம ஒரு விஷத்த புரிஞ்சுக்கிறோ அதுப்பு போக வரோ ஆ அம்மாப்பா புரிஞ்சு அந்த மாரியு கோவோ வரோ அவங்க ட்ரீட் பண்ற விதத்த பொருத்து கோவோ வரோல
இது மூநுமே ஒரே அர்தோ ஒரே வாத தாங்க ஒரு விஷயோபுரிஞ்சுக்க நா நா சொல்லி முடிச்சுகுரே ஒரேம்ஷோ இருங்க இப்ப நீ சொன்ன நீ சொன்ன இதுக் அர்த்த சொல்லிட்ரெ இப்ப நீ சொன்ன ஒரு விசயோ புரிஞ்சிக்காம இருந்தாலு கோவ வரு ட்ரீட் பன்னாம இருந்தாலு கோவ வரு அட்டன்சன் தர்ல எல்லாத்துக்கு ஒரே விசயோ தா ட்ரீட் பன்றது புரிஞ்சிக்காம இருக்கிறது எல்லாமே ஒரே விஷயந்தா
நீங்க அவங்க நம்ம ம்ம ஒரு வேல நம்மல அவங்க ரொம்ப சீப்பா ட்ரீட் பண்றாங்க அப்டின்னா அவங்க கோவ வரும்ல
சீப்பா ட்ரீட் பன்றதுக்கு என்னங்க இருக்கு புரில ஒ ஒருத்தங்க உயிர்க்கு உயிரா நினக்ரவங்க எப்டிங்க சீப்பா ட்ரீட் பன்னுவாங்க எப்டிங்க
ஏ நமக்கு நம்ம இப்போ ஏ நம்ம வந்துட்டு ஒரு இப்ப ரொம்ப நாள த இப்ப உரிமை இருக்குங்கிறதுக்காக நம்ம என்ன வேண சொல்லலா அப்டின்னு கூட சொல்றவங்க இருக்காங்க நா அவங்க சொல்லங்கன்னா உரிமையில சொன்னேனு ஆனா அது நமக்கு ஒரு வேல ஒரு மாரி தகாத மாரி சொல்லி நடத்துறாங்க அப்படின்னு தோணலாம்ல தோன்றதுல என்ன இருக்கு நமக்கு தோன்றதுதான விஷயோ அவங்க அப்டி நினைக்கலாம கூட இருக்கலாம்ல ஆனா நம்ம அப்டி தா தோணுதுன்னா அப்ப அவங்க தோண வச்சவங்களோட தப்பு இருக்கா இல்லையா நமக்கு அந்த ஃபீல கொடுத்தவங்களுக்கு ஒரு என்ன இருக்கும்ல
இருக்குங்கன்னா இல்லலைன்ன சொல்லைங்க அவங்க அந்த விசய கரெக்ட் தா ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த எடத்துல வந்து பாத்தீங்கன்னா அ லவ் அண்ட கேர் வந்து இல்லாம வந்து லவ் அண்ட் கேருக்கு ஒரு ஒரு எல்லா நேரத்தையு வந்து சண்ட பிடிக்க மாட்டாங்கல்ல அவங்க வந்து அங்க ப்ரஷரா இருக்க தப்புதா வெளிய இருக்க வெளில இருக்க பிரச்சனைய வந்து கொண்டு வந்து வீட்டுல காட்றத தப்புதா புடிச்சவங்க கிட்ட காட்றது தப்புதா நா இல்லன்லா சொல்லல ஆனா அப்பொ அவங்க அவங்க நம்ம இத சூழ்நிலய புரிஞ்சுக்கணும்ல ஒரு விஷயத்த கோவப்பட்டாங்க திருப்பி அந்த எடத்துல சமாதானம் பேசுவணும்ங்க திருப்பி பேசும்பொது அதே மாதிர அதே கோவத்து இருந்தாலுஎப்படி அவங்க சமாதானப்படுத்துவாங்கனு நினைக்கிறீங்க
அப்ப இவங்க ஏ கோவத்த விட்டு கொடுக்கணும்னு சொல்லுங்க அவங்க விட்டு குடுக்குறாங்க அவங்களு அது அந்த டைம்ல விட்டு கொடுக்கல அப்ப இவங்க ஏ விட்டு குடுக்கணு
இப்ப நாலு எடத்துல விட்டு கொடுத்துன்னு திரும்பி விட்டு கொடுக்கற இப்ப வந்து விட்டு குடுக்குறுாங்க சொல்றாங்க இப்ப அவ சொல்றாங்கல அந்த அன்னைக்கு ஒரு நாள் நா உன்ன விஷய சொல்றே இப்ப நா இந்த விஷயத்த வந்து இவ்ளா கே அதுக்கு காரணம் என்னது இ அன்னைக்கே பேசும்போது இதுமாதிரி கோவப்படுறீங்க கோபமா இருக்கு நீங்க என்ன சொல்றீங்க மொத்து நா ஒரே நாள்ல சொல்ல திருப்பி திருப்பி நா வந்து ஒரே நாள் சொல்லல எல்லா சேர்ந்து நா சொல்றே அப்டின்னா எல்லா சேர்ந்து சொல்ற எடத்துல வந்து ஏ நீங்க எல்லா செய்ற அளவுக்கு நீங்க ஏ வச்சிருக்கீங்கு தா கேக்குற விஷயத்த
அப்ப இது காரண யாரு அவங்கதானே வச்சிருக்காங்க
ம்
அவங்கதாங்க அப்டி வச்சிருப்பாங்க லாஸ் தேட்ற மாதிரி இப்போ நம்ம வந்துட்டு இதுக்கு சும்மாதா சொல்றாங்க அப்டிங்கிற மாரி ஒரு நாள் விட்ருவாங்க செரி நம்மகிட்ட ச்ரெ நம்மகிட்டதான சொல்றாங்க அப்டின்னு சொல்ட்டு ரெண்டு நாள் விட்ருவோ ஆ இந்த விஷ்யோ அடிக்கடி ரிப் பீட் ஆகும் போது அதாவ்து ஒரே விஷயோ இல்ல ஆனா ஒரே டோன்தா புரியுதுங்களா அவங்க வந்துட்டு வேற வேற விதமா ஒரே இதுதா ஒரே விஷ யத்ததா இது பண்றாங்க ஆனா வேற வேற விதமா பண்றாங்கங்கற பட்சத்துல இப்ப நம்ம மேபி இதுவா நம்ம இது பண்றாங்க போல கார்னர் பண்றாங்க போல கார்னர் பண்றாங்கன்றதில்ல அது இந்த மாரி கூட ட்ரை பண்றாங்க போல ஆ சரி இந்த மாரி எண்ணோ வந்துடு நமக்கே அந்த திங்கிங் வந்துரு நம்ம ஏன் கேக்க போறோ நம்ம வந்ட்டு நம்மல்லா கே க்கூடாது நம்ம ஏன் சொல்லப்போறோ நம்மல்லா சொல்லக்கூடா அந்த மாரி நமக்கே எண்ணோ வந்துரு இப்ப அந்த எண் ணோ வரதுக்கு காரணோ அவங்கதான ஏன் கேக் கலன்னு ஏன் சொல்லல அப்டின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்கன்னா நம்ம கேக்கவே கூடாது கே க்கிறதுக்கான எண்ணத்தையே அவங்க வர வைக்கல அதாவது நம்ம கேட்டுட்டு இருந்த நம்மதா கேக்காம இருக்குறோ
நீங்க என்ன சொல்றீங்க தெரியுமா நீங்க ஃபஸ்ட் வந்து எல்லாமே கேக்கக்கூடாது எதுக்கு கேட்டு இதைய அப்டிங்கிறீங்க அப்ப இப்ப மட்டு ஏன் அத எல்லா ஒட்டுக்கா சேர்ற நா என்ன சொல்ற சின்னதா இருக்கும்போதே அந்த விஷயத்த கேட்டு அ விஷயத்தலா பேசி முடிச்சா அது அந்தளவுக்கு வந்து அந்த இது இருக்காது ப்ரஷர் இருக்காது
கேக்கவே மாட்டேன்தா சொன்னேன் அவங்கதா சொல் றாங்க இல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணு அப்டின்னு சொல்றாங்க அப்ப பேசிதான ஆகணு நா வந்துட்டு இப்ப இப்ப கூட சொல்றீங்க கேட்டது தப்புன்தான சொல்றீங்க
நா கேக்கறது தப்புன்னு சொல்லீங்க சின்னதா இருக்கும் போது அந்த விஷயத்த பேசிருந்தா இவ்ள பெருசா வளந்திருக்காதுல்ல சின்னதா இருக்கும் போதே இந்த மாரி பே இந்த மாரி இதா இருக்குயு ஒரு சின்ன பேச்சு ஒரு சின்னதா ஒன்னு இல்ல இது வந்து சொல்றது வந்து ஹர்ட் ஆகற மாரி இருக்கு ஆ அப்ப வந்து இது சின்ன சின்னதா சின்னதா சேத்தி வெச் சேத்தி வெச் சேத்தி வெச் சேத்தி வச்சு அந்த விஷயோ எல் எல்லா எல்லா இது ஒரு பெரிய ஒரு ச கோவமா வரும்போது எல்லாத்துக்கு வெளி இப்ப வெளிக்காட்றதுக்கு ப பதுலா சின்னதா ஒரு விஷயோ இருக்கு இப்ப நீங்க இப்ப ப்போ வெளிய போறீங்க கொஞ்ச சொல்ட்டு போலா நம்ம அது வந்து இது பண்லா சரி ஓகே நீ மறந்தர்றீங்க இருந்தாலு வந்து இனிமே சொல்ட்டு போங்க அப்டின்னு சொல்றதுக்கு எப்டி இதா இருக்கு ஆ வெளிய போறது இப்ப அது வந்து எல்லா அ அன்னைக்கூட வெளிய போனீங்கல்ல சொல்லுல இன்னைக்கூட அன்னைக்கி கூட இது பண்ணீங்க அப்ப சொல்லுல மொத்தமா சேத்தி வச்சு சொ சொல்றதுக்கு அன்னைக்கு அப்பவே அந்த விஷயத்த பேசி எனக்கு புடிக்கல நா வெளிய போறது சொல்றது புடிக்கல எனக்கு அப்ப நீங்க எவ்ளா ஹார்ஸா சொன்னாலுமே அந்த விஷயோ வந்து பெருசா தெரியாது இப்ப நீங்க எல்லா பேசி வச்சு ஒ ட்டுக்கா இ இன்னைக்கி ஒரு நாள் மட்டு நா சொல்லல எல்லா சேத்திதா சொல்றே அப் டிங்கறம்போது அ சேத்தி சொல்ற விஷயோ எதுக்குங்க அப்போ சின்னதா இருக்கும்போ சொல்லி
ஏங்க சேத்து விஷயத்த சொல்ல மாட்டாங்க அவுங்க ஒரு முடிவு எடுத்துருப்பாங்க அந்த மு
அதாங்க நீங்க ஒரு முடிவு எடுக்க நா என்ன கேக்கறன்னா ஆ ஒரு விஷயோ வந்து அவ்ள சீக்கிரமா வந்து நீங்க சொல்றீங்க தெரியுமா அது இது இதுக்கப்றோ
இது உண்மே இது உண்மைங்க ஒரு விஷயத்த வந்துட்டு அதாவது வந்து ம் கொண்டு வர விஷயத்த கொண்டு வரலாம் அது வந்துட்டு இப்ப நெனைச்சோனே எடுக்குற முடிவு கெடையாது நறைவா யோச்சுக்கோங்க நமக்கு செட் ஆகாது செட் ஆகாது செ அத அவங்களே நமக்கு பண்றாங்க இது உனக்கு செட்
இல்ல எனக்கு கேள்வி இருக்கு கேக்க இல்ல நான் கேள்வி கேக்கலாமா கேக்குதுங்களா என்ன சொல்ல தெரியுமா அந்த கோவத்துக்கே இதுதான் காரணம் அப்புறம் நம்ம காரணம் வச்சுகிட்டா வேலிட்டு காரணமா இருக்கும் அப்படின்னு அப்படியே காரணத்த தேடிக்கிட்டு தேடி தேடி தேடி கடைசியா பெரிய காரணம் வரும்போது இது எல்லாமே காரணமா இருக்கு எனக்கு அதனால வந்து அந்த கோத்தை வெளிகாட்டாத சொல்லி பிரிஞ்சு போறதுக்கான காரணம் தேடுற மாதிரி இருக்கு எனக் தெரிஞ் இல்ல ஷார்ட் அவுட் பண்ண பேசி முடியுக்கிறோம் இல்ல பேசி முடிக்கிறோம் இல்லீங்க நான் சொல்றது கரெக்ட் விஷயம் வந்து பேசி முடிக்கணும் இந்த விஷயத்த வந்து நம்ம வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண வோணா இந்த விசா இந்த இந்த கோவத்தை வந்து இங்கயே விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினை நினைக்கிறவாங்க அந்த விஷயத்த வந்து என்ன எவ்வளோ பெரிய கோவமாவது சின்ன கோவம் பெரிய கோ கோவம் ஒன்னு தானே அந்த கோவம் சொல்றதுக்கு என்ன இருக்கு
என் என் கோவில்னமா இவுங்க ஒருத்தங்க நடத்துற வி ஏன் ஒன்ன இருக்கலாங்க இப்போ சர்விஸ்ஸுநம்ம வந்துட்டு நல்லபடியா நடத்திட்டு திருப்பி இப்ப வந்துட்டு ரொம்ப இதா நடத்தும் போது இப்ப நம்ம என்ன கட்டத்துல இருக்கோம் அப்படிங்கறது நமக்கு யோசனை வருமா இல்லையா சொல்லுங்க
கேக்குறதுங்க கண்டப்பா சண்டை போட்டிருக்கும் அந்த இடத்துல வந்து நீ எனக்கு வந்து ரொம்ப சிருச்சுடே பேசுனா நீங்க கோவப்படுவீங்களா கோவப்பட மாட்டீங்களா
ஏ இப்ப யாரும் சிரிச்சுட்டே பேச சொல்லலங்க வார்த்தைகள்ல தாங்க சொல்
ன அவங்களுக்குதாங்க அதுதான் அன்னையில இருந்து நா சொல்ட்டு இருக்கேன் உங்ககி நீங்க அவ டிபெண்ட் பண்ணி தானே பேசிட்டு இருக்கீங்க தவிர அத யோசிச்சே பார்க்க மாட்டேங்கிறீங்க அவுங்க வா மிஸ் நான் வார்த்தை விடுறது தப்பு தான் கரெக்ட்டு தான் ஒத்துகிறேன் இப்ப அவுங்க வார்த்தை வுடுறதுதான் ஏ அது ஏன் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டிங்குது அப்புறம் அவுங்க வந்து டென்ஷா
இவுங்க ஏதாவது வார்த்தையே ஒரு ஒரு விஷயம் அதாவது நம்ம வந்து இப்படிப்பட்ட நம்மலாம் இப்டிலாம் பேசவே மாட்டோம் இவுங்களை பார்த்து நம்ம இப்படி பேச மாட்டோம் நமக்கு ஒரு இது இருக்கு இவ்ளோ நாளா நம்ம இப்படிதான் இருக்கோம் இந்த கோட்பாட்டுலதான் இருக்கும் இப்படி வரைய வரைய வச்சு நா அந்த மாதிரி எல்லாம் சொல்ல ஆம்பளைங்கள பாத்து அப்டி பேச மாட்டேன் எந்த கோவம் இருந்தாலும் எங்க அம்மாவ எப்படி வேணாலும் பேசுவேன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல என்ன போவம் வந்தாலும் எங்க அப்பாவ ஏதித்து பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல கோவம் வந்தாலும் நான் ஒன்னே கேவலாமவே திட்டுவேன் அப்படினு ஒரு விஷயம் இருக்கு சோ ரெண்டுக்கு டிப்ரன்ஸ் இருக்கலாங்க போனவ எவ்வளோ கோவம் வந்தாலும் அவுங்க எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு நான் பேச மாட்டேன் அந்த இடத்துல ஆனா இப்ப வந்துட்டு என்ன பண்றாங்க கோபத்துல கண்ட மேனிக்கு பேசும் போது அப்ப என்ன இருக்கு நம்மளோட
ஏன் கண்ட மேனிக்கு நீங்க சொல்ற வார்த்தை எப்படி இருக்கு நீங்க யோசனை புரியதா கண்டமேனிக்குங்கிறது மட்டும் கடையாது கண்டமேனிக்கு பேசல மீன்ஸ்ன் நா கோவத்தை வெளிப்பாடு அந்த மீன்ஸ் உங்க மேல கோவமா இருக்கங்கிறல எப்படின்னு வெளிப்படும் சிரிச்சிட்ட சொல்லணுங்கிறீங்களா கோவமா இருக்கேன் உன் மேல
ஓ உங்களுக்கு புரியவே ல்ல இது வந் என்ன மீட் பண்றோன்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலனு நெனைக்கிறே எப்பிடி நீங்க அதாங்க கோவத்த நீங்க இதே இவுங்கதா சொல்லிருப்பாங்க எனக்கு வந்துட்டு ஓ ரா நா வந்துட்டு கோவந்தா உங்கிட்ட பேச மாட்டே ஏனா உன்ன ஏதாச்சு சொல்லிருவேனு எ
ஆமாங்க அ அதனால நெறைய ஃபோன வந்து அவ கட் பன் மீன்ஸ்து நா வந்து அந்த எடத்துல வந்து ஏ ஆள்ட்டதா சொல்ற விஷயமே இதுதா நா கோவோ வந்தா நா ஃபோன கட் பண்ணல சொல்ற விஷயோ அதா ரெண்டு பேருமே ஹப்பர் டென்ஷன்ல இருக்கு போது நாம போய் நின்னுட்டு பாரு அப்பிடின்னு சண்ட போட்டு பேசிட்டு இருக்கம் போது ப்பா நா ஃபோன வைக்கற அதாவது என்ன சொன்னாங் தெரியுமா நீங்க ஃபோன வச்சு இதோட எல்லாம் ஃபோன வைக்கற மாரியே திப்பி கூப்பிடக் கூடாது அப்பிடிங்கறப்ப என்னாகு பேசல அந்த எடத்துல அப்பிடியு சேரி ஃபோன வச்சு ஒரு ஃபோன கட் நாம கட் பண் த்து ஐஞ்சி நிமிஷம் திருப்பி கூப்புட்டா ஃபோன் எடுக்க மாட்றாங்க நீ நெறையாதாடா சொ கோவோ வந்துரு ஆனா வேணா சொல்லிட்டு பேசுறது வேற ஆனா தெரியாம கூட ஹாட் பண்ண கூடானு நெனைக்கிற பேர்சன அந்த எடத்துல வந் எல்லா நீங்க சொல்றது கரெட்தா இன்னிக்கு நா அப்பிடிதாங்க ஏ ஆளா மனசுல நெனச்சிட்டு இருக்கா அதலா தெரியாமகூட ஹாட் பண்ண கூடாது தெரியாம ஒரு விஷ்யோ பண்ண கூட சேரி விசியலா சொன்ன ஹாட் ஆகுற அப்புறோ என்ன சொல்றிங்க என்ன பண்றிங்க சொல்லுங்க அவ ஹாட் பண்ற விஷ் இஷ்டத்து திருப்பி திருப்பி அவட்ட இன்ஃபாம் பண்ண முடியுமா நீங்க சொல்லுங்க அவளுக்காக நா எல்லாமே நா சொல்லிட்டே அவகிட்ட எல்லாமே ஒரு விஷயம் மறக்காம இங்க போனப்பா இங்க போறப்பானு சொல்றே ஆனா எஸ்பிடேசன் எஸ்பிடேசன்ங்கறது ஒன்னு இருக்குங்க நா இல்லின் சொல்லங்க ஏனா இது வந்து பஸ்ட் ஸ்டாடிங்லந்தே நா வந்து அவுங்கள பத் பேசிடே இட்டன் பண்ணி இது பண்ட்டே அத வந்து அவங்ளு அவங்களுக்கு என்ன வந்து இப்ப வெளியே போனா பசங்களோட போனா அந்த எடத்துக்கு பசங்களோட போனா அங்கிருந்து ஃபோனு பேச முடியாது அது அது உண்மயான்னா ஃபேக்ட் என்னன்னு தெரியல எனக்கு உண்மைதான எனக்கு உங்களுக்கு தெரியு ஒரு பக்கம் போனா அந்த எடத்துல அந்த வேலயதா பாக்குவா அந்த எடத்துல வந்து பசங்களோட உக்காநிட்டு ஃபோன் பேசுனா அது உங்களுக்கு புடிக்காது ஆ வந்துட்டு பேசுங்க நா நானு சொல்ல வந்ட்டு கூப்பறேன்பா ஃபோன் எடு அந்த எடத்துல நின்டே அ ஃபோன் அவ எடுக்காம முட்டுந்தா பிரச்சனைக்கு ஃபோன் எடுத்துட்டு ஃப்ரஸ்யோட வெளிய இருக்கான்ப்ப பத்து நிமிஷத்துல போ ஒரு பத்து நிமிஷம் மீன்ஸ் நீங்க சொல்லுங்க நாலு பேர் உட்கந்து பேசினால பத்து நிமிஷம் பத்து நிமிஷம்ல பத்து நிமிம் கிளம்பிடல ஒரு பசங்க உக்காந்து அல பேசும்போது பத்து நிமிஷோ கிளம்பறன்னு சொன்னம்னா மினிமம் அரைமணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகுங்க அதுதாங்க ரியல் ஃபேக்ட் அவன் ஒன்னு பேச இவ ஒன்னு பேச கிளம்புறந்டாடே இருக்குறடா எப்ப பாத்த பாக்குரண்டா கிளம்புற கிளம்புற சொல்லு இக்கற கொழந்த மாரி கிளம்பர சொல்லிட்டு அப்படிம்பா அதுக்கப்புறோ டாப்பீக் போகுல அந்த டாப்பீக் ல போனா இன்ட்ரெஸ்டா பேச ஆரம்பிப்பாங்க பா டக்குனு டக்குனு பேசும்ப எப்படியு டைம் ஆகிருது இப்ப என்ன சொல்றீங்க நீங்க சொல்லுங்க
இல்ல இப்போ அது விஷயம் இல்ல ஆனா நாங்க இவங்க இல்ல இந்த ஆ இதெல்லா பேசதோங்கிறது அவுங்க வீடாத இல்ல இ ரொம்ப நாளா இப்ப நம்ம அவங்களுக்கு தாட்ட கொடுத்துட்டோ அத தாட்ட குடுத்ததுனால அவுங்க அப்பிடி ஃபீல் பண்றதுல ஏதாது தட்டுருக்கா சின்னம்மங்க இங்க நாங்க உங்கள இப்பிடிதா வச்சிருக்காங்க இப்பிடித்தா நடந்திருக்காங்க
ஃபீல் குடுத்தது தப்பு அ அந்த ஃபீல்லா நம குடுத்துட்டோ தப்பு இல்ல இம்பார்டன்ஸ் நா உங்கீ கேட்காம எதுவு பண்ண மாட்டே செய்ய மாட்டேங்கறது அவுங்கக்கே தெரியு அந்த ஃபீல் நா குடுத்துட்டேங்கிறது எனக்கு தெரிய நமக்கு தெரியு ஆனா இருந்தாலுமே வந்து அந்த இடத்துல வந்து ஃபோன் எடுக்காம இருந்தாங்க தப்பு நீங்க சொல்றீங்க ஃபோன் எடுத்து என்ன பதில்
ஏ எடுக்கறது எடுக்காதததா சொல்லுங்க எடுத்து பதில் சொல்றது அதெல்லா என்ன சொல்லாங்க சில விஷ்யோ அவுங்களுக்கு அது வந்துட்டு
இங்க பண்ண கம்மியாருக்கமா நீங்க ஃபீல் பண்றாங்க அவுங்க அதா சொல்லவரீங்க
போட்டேன்ஸ் சொல்ற சில வார்த்த அவுங்களுக்கு மனசுல அப்பிடியே நிக்குது நம்ம வந்துட்டு இதெல்லா கேட்டதுக்கு நமக்கான ஒரு இது இல்ல நமக்கு இ நம்ம இதெல்லா நம கேக்க கூடாது நம்ம கேக்குறதுதான ஆளே இல்ல அப்பிடிங்கிற மாரி ஒரு ஃபீலே வந்துருச்சு அப்பிடின்னு நா சொல்றே உனக்கு புரியதா இதெல்லா நமக் கேட்கறதுக்கான ஆளே கெடையாது அப்பிடிங்கற மாரி
இப் அப்பனா திருப்பி வந்துப்ப நாம சொல்லா அப்ப நம்ம சொல்லுவோல்ல இதுக்கு இது இதுதா வந் இதுதா அவ நம்ம நம்ம போயிருக்கிறாங்க ஆளே அவுங்க இல்ல நீங்க கேக் கேக்கிற ஆள் இல்ல நீங்க சொல்ல வரிங்கல்ல எல்லா விஷ் சொல்லிட்டு போனோகிறதா நாதா சொன்னது இவிக நாம்மதா சொன்னது அவிங்கிட்டியு இனி நா சொல்ல விஷயோ வெளிய வந்துச்சுன்னா என்ன பண்ணலா